எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க
ஆ நானு நல்லா இருக்கேன்ப்பா சாப்ட்டேங்களா
சாப்ட்டேன்ங்க நீங்க சாப்ட்டீங்களா
இன்னு இல்லப்பா இன்னுமேல தா நா செஞ்சுட்டே இருக்குறே இன்னைக்கு அவர் ரெண்டு நாள் ஆபிஸ் லீவ் போட்டார் அப்படி நாளைக்கு இன்னைக்கு ஒடம்பு முடியலையாமா அதுனால லீவ் போட்டாப்டி சரி அதனால கொஞ்ச பொறுமையா செஞ்சுக்கலா அப்படின்னுட்டு விட்டுட்டே இல்லனா வந்து எட்டு மணினா டிப் ன் ரெடியா இருக்கணும்னு அப்படின்னு எதிர்பார்ப்பாப்டி
ஓ அதா கொஞ்ச வேலைக்குல்லா போயிட்டு வரவே பசி வந்துரு
ஆ அதனால இல்ல அது கொஞ்ச கூட அந்த பசி தாங்க மாட்டாப்டி இது நா வந்து சாப்பாடு ரசம் பொரியலு அது இல்லாத ஸ்நாக்ஸ் ஒன்னு செஞ்சு கொடுத்துருவே பயிரு ஒரு நாளைக்கு ஒரு பயிரு இப்ப ஒரு நாள் இன்னைக்கு வந்து முத்து சோளக்கருது வேக வச்சு சோளக்கருது தெரியுங்கள்ல அ ஆ அது வேக வச்சு கொடுத்தே அதுனா னால ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பயிர் இன்னைக்கு சுண்டல்னா நாளைக்கு மொச்ச அந்த மாதிரி ரெடி பண்ணி குடுத்துருவனா இன்னைக் வீட்ல இருந்தனால இன்னைக்கு முத்துச்சோளக்கருது இருந்துச்சி குடுத்தேன் சாப்ட்டாங்க அப்பரோ மசால் டீ போட்டு கொடுத்தேன் அதயும் சாப்டாங்க
சேரி சேரிங்க மசாலா டீ வந்து எப்டி போடுவீங்க
மசாலா டீ வந்து ஒன்னுலங்க பால் எடுத்துக்கணு ஆ பாக்கெட் பால் எப்படி இருக்குன்னு தெரியலனா ஆனா எரும பால் பசும் பால் இந்த மாதிரி எடுத் ம் எருமபால் வந்து பசும்பால் வந்து என்ன பண்ணுனா ஃபஸ்ட் காய வச் டும் காய வச்சுட்டு ஒரு மெலகு ஒரு மெலகு கொஞ்ச இஞ்சி அப்புறம் வந்து ம் டீத்தூலு அ அதுல வந்து ஒரு கிராம்பு ரெண்டு பட்ட ஒரு ஒரு ஏலக்கா ரெண்டு ஏலக்கா போட்டு நல்லா திக்கா கொதிஞ்சு வந்து ஆ அந்த ஆட மாரி வரும் அந்த பாத்திருக்கீங்களா டீல
ஆ ஆ
அந்த ஆட வர வரைக் நல்லா கொதிக்க வச்சு சிம்லயே வச்சு கொதிக்க வைக்கணு ரொம்ப ஹையா வைக்க கூடாது சிம்லயே வச்சு கொதிக்க வைக்கணு சிம்லயே வச்சு கொதிக்க வச்சோம்னா அந்த கொதிக்க வச்சு நாட்டு சக்கர போட்டு அவ்ளோதா
அத நாங்க வந்து ஒரு வாட்டி வாங்கனோ அது வந்து எப்படின்னா அத மிக்ஸ் டாவே இருக்கும் மசாலா டீ வந்து டீ டீத்தூள் இருக்குல்ல அதுலயே போட்டு வச்சிருப்பாங்க அத நம்ம ஜஸ்ட் அத போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம்னா நல்லா ஒரு ட் வந்து நல்லா இருந்தது ஸ்டாட்டிங்ல எனக்குமே புடிக்கல எங்க ஹஸ்பண்டுக்கு புடிக்கு அதனால நா போட்டு குடுப்பே அப்புறமா பாத்தா எனக்குமே குடிக்க குடிக்க புடிச்சிட்டுச்சு அ என்னன்னா இப்போ ஒரு வாட்டி நா
அது ஏலக்கா போட்டு வச்சிருப்பாங்க அதுத சொல்றீங்களா ஏலக்கா தூள் போட்டு வச்சிருப்பாங்க
எல்லாமே போட்ருப்பாங்க இப்ப நீங்க சொல்லிருக்கீங்கள்ல அந்த மாதிரி வந்து இந்த ஒரு ஒரு காரமாவும் இருக்கும் அந்த மசாலாட்டீ காரம்னா ரொப்டி மொலகாத்தூள் அந்த காரம் கடையாது ஒரு மாதிரி இருக்குல நம்ம குடிக்கும் போது அந்த மாதி ரி ஒரு இதுவா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நா ஒரு வாட்டி ஊட் ஊட்டில தான் டீ தூள் பாக்கெட் ஒன்னு வாங்குனோ அது எங்களுக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு ரெண்டு பேக்கெட் தான் வாங்கனு நறைய வாங்க கணு எல்லாருக்கு கொடுத்துட்டு மீதி வந்து ரெண்டு பாக்கெட் தான் இருந்தது அது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வச்சு ஓட்டிட்டு இருந்தோ அந்த டீ தூள அதுக்கப்புற என்ன ஆயிடுச்சுன்னா ஆ தீர்ந்து போயிட்டுனமே சரி இங்க நம்ம கடையில் விக்கிற டீதூள் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஆனா என்ன தா வந்து இப்போ அந்த டீ தூள் யூஸ் பண்ணாலு அந்த ஊட் ஊட்டில வாங்கின டீ தூள் வந்து எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் புடிச்சு போச் ச்சா அதனால எங்களுக்கு வந்து அது இன்னுமே குடிக்கணு குடிக்கணும்னுமே இருக்கு எப்பனா போனா நறைய வாங்கனு வந்து வச்சுக்கணு அவ்வளோ அருமையா இருக்கு நெட்லயும் பாத்தோம் ஏதனா ஆர்டர் போட்டு வாங்க முடியுதான்னு சொல்லிட்டு ஆனா அந்த மைம் பண்ண முடியல அடுத்து எப்படியோ போனோனா இல்ல யாருன்னா போனாங்கன்னா அந்த கடையில வந்து வாயனார சொல்லணு அவ்வளவு நல்லா இருக்கு பெருசா வேற எங்கேயுமே செட் ஆவுல அங்க நல்லாவே இருக்கு
ம் ஏன்னா எங்க எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது எங்க சித்தி அங்கே இருக்காங்களா ஆ அதனால வந்து வாங்கி குடுத்து உடுவாங்க நாங்களும் வாங்கிக்குவம் ஏன்னா கம்மியாவும் இருக்கும் டேஸ்ட் ஒரு குட்டி ஈயமு சரி ஆ ஊட்டி
யாவு கெடைக்கு அங்க வாங்கறது வந்து கடையில இருந்து நேராவே கெடைக்கவே நம்மளுக்கு சூப்பரா இருக்கு அ நறைய வெ ரைட்டி இருக்குங்க இப்ப வந்து இப்ப நம்ம இங்க எல்லா வாங்க முடி ல ஆனா அங்க பாத்திங்னா ஸ்ட்ராங்கவு இருக்கு லைட்டா வேணுனா லைட்டாவு இருக்கு மசாலா டீ அந்த மாரி அப்பற இந்த கிரீன் டீ அப்பற நறைய இருக்கு நம்மளுக்கு பாக்குமோது அ இப்ப இந்த ஏலக்கா மட் டு போட்ருக்க மார் டீயு இருக்கு இன்னொனு அங்க போன ஏலக்கா வாங் கி வச்சுக்கணுங்க அங்க வந்து பாத்திங்னா இந்த ஏலக்காலா இங்க நம்ம இருக்கிற எடத்துலல்லா ரொம்ப ரேட் அதிகமா விப்பாங்க கொஞ்ச ஏலக்காவே அங்க வந்து கொஞ்ச கம்மி ஊட்டில வந்து ஏலக்கா ஓட ரேட் வந்து கொஞ்ச கம்மியா இருக்கு அங்க நம்ம வாங்கி வ னுனா நல்லாவே நம்மளுக்கு வந்து அ நறைய நாள் க்கு வரு வெலையு கம்மியா இருக்கு டார்க் சாக்லேட்டு ரொம்பொ இங்கெல்லா ரேட் அதிக எ என்ன இப்போ ஒரு வாட்டிக்கு கடைக்கு போம்போது பாத்திங்னா ரெண்டு ஒரு பெரிய பிஸ்தா வாங்னா அது மே வந்து பாத்திங்னா அவ் அவ்ளோ ரேட் வந்துடுச்சு எ எரநூ த்தி அம்பது ருபாக்கு மேலயே வந்துடு ச்சு அது பாத்தா கொஞ்சதா இருக்கு அதுக்கு என்னத்த பண்ணது இத போய் வா வாங்கணுன்ற மாரி எங்க வீட்டுக்காரு திட்டிருந்தாங்க
ப்பா இருக்குங்க அந்த சாக்லேட் அவுங்க
வந்து நம்ம இது ஓ அப்டிங்ளா அது டார்க் சாக் லட்னால கசப்பு இருக்கு அது ஒடம்புக்கு நல்லது மெக்னீசியம் வந்து இருக்கு என்னன்னா நம்ம அத வச்சு இந்த இது பண்ணலாங்க
எதாது வீட்ல
வீட்ல அது பேரு மறந்து பே அந்த இப்ப ஒரு இப்போ ரீசெண்ட்டா ஒரு கேக் மாரி பண்றாங்களே அது பேரு டக்குன்னு வர மாட்ருக்குங்க சாக்லேட்லயே ஒண்ணு பண்ணுவாங்கங்க அந்த மாரி பண்ணதுக்காக தா நா வாங்குனே அ ப்ரௌனி ப்ரௌனினு சொல்றாங்கல்ல அது பண்ணதுக்காக தா நா வாங்கனனே அது எங்க வீட்டுக்காரு வந்து நீ வாங்கி வச்சுப்ப ஆனா செய்ய மாட்ட எங்க நமளுக்கு டைம் கெடைச்சாத தான செய்ய மு டியு அது வந்து ம் இப்ப வந்து இப்ப என்னன்னா நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு அன்னேரத்திக்கு இன்னொரு பொருள் பொருளு இரு க்காது ஆ இப்ப இப்ப என்னன்னா இப்ப எங்கிட்ட வந்து நா செய்யணுன் நெனைச்சன்னா அந்த டைம் எங்கிட்ட வந்து அந்த வெண்ணெ வந்து இருக்காது பட்டர் வந்து வாங்கற மாரி இருக்கு சில டைம் பட்டர் இருக்கு இந்த இதுவு இருக்காது எதனா ஒன்னு இல்ல மைதா வந்து காலி பண்ணி வச்சிருப்பே அந்த மாரி எதையாவுது வந்து இல்லாமயே இருக்கு எல்லா பொருளு ஒரு அடியே இருக்கும் போதுதா செய்ய முடியு அத சொன்னா புரிஞ்சுக்க மாட் டாங் வாங்கினு வந்து வச்சுட்டனா ஒடனே செஞ்சர்ணுன் நெனைக்கறாங்க நம்மளுக்கு டைமு இருந்தா தான நம்மளு செய்ய முடியு
உண்மதா உண்மதா இப்போ ஒண்ணு இல்ல பா நா நாங்க வந்து அவுங்க நீங்க ஊட்டி சொல்றிங்ளா நாங்க வந்து கொல்லிமல சொல்றோ அங்க வந்து இவி இவிங்க ஊரு பக்கத்துலயா எங்க வீட்டுக்காரு ஊரு பக்கத்துலைங்ளா ஆ நீங்க சொல்ற மாரி தா தேயி ம் காப்பித்தூள் செடிய கொண்டு வந்து ஒன்னு நட்டு வச்சே இந்த செம்மண்ணுக்கு கொஞ்ச வந்து ச்சு இந்த செடி கோழி இருக்குல கோழி வந்து கொத்தி கொத்தி சாப்ட்ருச்சு
ஓ அப்டிங்களா
அங்கிருந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்தே அப்ப ஆறு மாசத்துல ரெண்டு டைம் ஒன்னாது கொல்லிமல போயிருவோ அவருக்கு அங்க பக்கனால அது அந்த ஊருக்கு போயிருவோமா அந்த செடி கொண்டாந்து வீட்டுல வெக்கலான்ட்டு வெச்சே பலாப்பழ மரோ அ கொய்யா கோ அ தேயில கொட்ட இருக்குல காப்பித்தூள் வந்தது அ புறோ வந்து ஏலக்கா செடி இதெல்லா கொண்டு வந்து வெச்சே இந்துச்சுனு நானு பராமரிச்சிட்டே இரு ந்தேப்பா இந்த ரோஸ் செடியெல்லாம் விட்ருச்சு அது முள்ளு இருக்கனால வி ட்ருச்சு இது கொஞ்சோ டேஸ்ட்டா இருக்குனால நல்லா கொத்தி கொத்தி சாப்ட்ருச்சு
ஐயயோ சேரி செரி இன்னொரு வாட்டி வேணா போனீங்கன்னா நீங்க எடுத்துனு வந்து அந்த கோழி இது பண்ணாத அளவுக்
எங்க அம்மா அந்த கோழி வாங்குனதுல இருந் து இப்போ நாங்க சிக்கன் வேணுனா நாங்க வீட்ல இருக்குற கோழிவே அடிச்சுக்கும்பா
ம் ம்
கடையில போய் வாங்கறது கெடையாதா அதனாலயே எங்களுக்கு ஒண்ணு தெரிவிக்குல ம் வீட்ல இருக்குற கோழி தா அடிச்சுக்குவோ சமைக்கிறதுருந்தா அது கொஞ்சொ நல்லது தானே அப்டின் சொல் டு வளர்ப்பு கோழியா இருந்ததுன்னா அதுனால எதா பிரச்சன வரு சொல்லிட்டு எதுமே இப்போ நே சுரலாவே கொண்டு வந்துட்றது ஆ இங்க இருக்குற வரைக்கு கொஞ்சொ பரவால்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்புட் இருக்கு வெளியே போனாதா தெரியு
க்கீங்க வீட்ல நெறைய இருக்குங்களா
கோழி இருக்குதுப்பா அப்பப்போ இப்போ அந்த கும்பாவிச வெச்சதுனால ரெண்டு கோழி ஆண்டு இல்ல இந்தென்ன ஒரு கோழிதா இப்போ மு ட்ட வைக்கிற ஸ்டேஜ் இருக்குது நா நாட்டுக்கோழி முட்டையு கெடைக்கு
அதா எங்க மாமா வீட்லதா நெறைய கோழி வளப்பாங்களா அவங்க நெறைய நாட்டுக்
அது எனக்கு கோழி வளர்க்கறதே புடிக்காது வெறயா என்னன்னா அசிங்கம் பண்ணி வெச்சிருது அதுவே கிளீன் பண்றது நா வந்து இங்க எப்ப வெளியவே வாசலுக்கு முன்னாடி ஏறி வந்துருதுப்பா அது சாப்புடுறதுக்கு வேணுனா காடுல இருக்கு அது செடி போட்ருக்கோ அத்தன இது போய் சாப்புட்லா ஏ பஸ்ச்னா வீட்டுக்குள்ள வ வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கு
ம் ஆமாமாங்க இப்போ எங்க மாமா வீட்லயுமே நா பாத்துருக்கே என்னன்னா அவங்க வந் து என்னதா கேட் எல்லா போட்டு வெச்சிருந்தாலுமே ஷெட்டு தனியா போட்டு வெச்சிருக்காங்க அதுக்கு இருந்தாலு என்ன பண்ணுதுங்க அ உள்ள வருதுங்க சோஃபால வந்து உக்காந்து மேல்லா பறக்குதுங்களா நம் மளுக்கு அங்க போக ஒரு பயோ வந்துருது
ம் அதுனால இப்ப மரத்து மேல ஏத்தி உட்றுனால அது பேசாம உக்காந்துக்குது மரத்து மேல ஏருச்சுனா அதுக்கு மரத்துக்கு ஒரு ஒரமாவு கெடைக்குதா புங்க மர வெச்சிருக்கோ அதாவது ரொம்ப நெலன்னா இருக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கு அந்த மரோ அந்த மரத்து மேல ஏத்தி வுட்றுதா அது மேல ம மரத்து மேல ஏறிட்டு காலையில வந்து ஒரு நாலு மணிக்குல்லா எழுந்துருச்சு கூவ ஆரம்பிச்சிருது எல்லாத்தையு எழுப்பி விட்ருது ஆ ஹலோ கேக்குதுங்களாப்பா ஹலோ ஹலோ அது மரத்து மேல ஏறனும்னே காலையில நேரமே கூவ ஆரம்பிச்சிருதா எல்லாருமே டக்குன்னு எந்தருசிரோம் அது ஒண்ணு சேரிப்பா உங்களோட பேசுது ரொம்ப நன்றி மகிழ்ச்சியா இருக்கு வச்சுட்டுங்களா
சேரிங்க